ஹலோ வணக்கம் சகோதிரி காலை வணக்கம்
காலை வணக்கம் சொல்லுங்க
நல்லா இருக்கீங்களா சகோதிரி சாப்பிட்டீங்களா சமைச்சிட்டீங்களா காலையில
இன்னும் எதுமே செய்யல டீ மட்டும் போட்டு சாப்ட்டோம்
ஓ சரிங்க சகோதிரி பாப்பா என்ன பண்றா தூங்கறாளா
இப்பதான் எந்திரிச்சு போயிருக்கறா
சரிங்க தோழி இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே கம்னு தூங்க வேண்டியதானே ஏன் முழிச்சிட்டாலா
அப்டே பழக்கமாயிடும் ஸ்கூல் லீவா இருந்தா எந்திரிக்கலன்னா அவளுக்கு அதே எந்திரிக்கே முடியாது அதுக்காக எழுப்பிடறது பக்கத்துலே உக்காந் உட்கார வச்சு எந்திரி எந்திரினுட்டு
ஓ செரிங்க சகோதிரி பரவாயில்ல இருந்தாலும் ஒரு நாள் தானே தூங்க விட்டுருக்கலான் இல்ல நீங்க
ஆ நேத்தும் நல்லா தூங்கிட்டு இருந்தா காலையில இருந்து சாப்ட்டுக்கீப்ட்டு மதியானம் படுத்தா பன்னண்டு மணிக்கு ரெண்டு மூணு மணிக்கு தான் எந்திரிச்சா நல்லா ரெஸ்ட் தான் எடுத்தா நீ கொஞ்சம் ஹோமர்க்கா ஆ அம்மா ஹோம் ஒர்க் ல்லா கொஞ்சோ எழுத வேண்டிது இருக்கு எந்திரிச்சனா தலைக்கு குளிச்சிட்டு கிழிச்சிட்டு அப்பறமா ஹோம் ஒர்க் எழுதுனா அவ்ளுக் கரெக்டாயிடும்
ஏ சகோதரி இன்னிக்கு ரெண்டு நாள் லீவுங்குறனால வந்
அது முடிக்க மாட்டேன்றா எப்ப பாரு வந்துட் டானா நாளைக்கு நாளைக்கு எழுதிக்கிற
அது இல்லாம சொல்லவே வேண்டாம்ப ஏன்ன நீ நல்ல நாளேலே வந்து டெய்லி ஸ்கூல் போம் போதே பிள்ளைங்க முடிக்க மாட்டிங்க இப்ப ரண்டு நாள் லீவ் ஆ இருக் ல லீவுல பாத்துக்கலான் சொல்லி விட்டுருப்பாங்க
அதெல்லா எழுத மாட்டா எழுதுரன்னி எழுதுற‌ நாளைக்கு எதுறன்ட்டு விட்ருவா அவ பாட்டுக்கு கம்முனு
சேரிங்க சகோதரி காலைல என்ன சகோதரி சமையல்
இட்லி மட்டன் வாங்கலான்னு இருக் க்கற
ஓ சேரி சேரிங்க சகோதரி ஓக்கே சகோதரி
வேற சொல்லுங்க மதியந்தா மட்டன் காலைல நா இட்லி சாம்பாரு இருக்கு அத அப்டி தோச போட்டு சாப்ட்டுக்லா அப்டின் சொல்லிருக்க இன்னு செய்ல எது மாமியாரு தனியா இருக்க மாமியார் ஆ இல்ல போவ போய் பாத்துட்டு மட்டும் வந்துருவ மாமியார்
ஓகே சகோதரி உங்க கூட பிறந்தவங்க எத்தன பேர் சகோதரி
நால் அக்கா தங்கச்சிங்க நால் அண்ண தம்பிங்க
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ம் இப்போ ஒரு அண்ணந்தா இருக்குறாங்க மூணு அண்ண எறந்துட்டாங்க
ஓ சேரி சேரிங்க சகோதரி அக்காங்க சகோதரி
எல்லா இருக்குறாங்க
ஓகே அவங்களுக்குலா கல்யாண ஆய்ருச்சு
ஆ எல்லாருக்கு கல்யாணோ ஆயி அவங்க அவுங்க தனி தனியா இருக்குறாங்க
அவங்கல்லா பக்கத்து பக்கத்துல இருக்காங்களா சகோதரி இல்ல ரொம்ப
ஓ ஒரு ஒருத்தங்க கொஞ்சோ ஒரு பஸ் ஸ்டாப் தாண்டி இருப்பாங்க. கிட்டயே இந்த இதுலயே இருக்கறாங்க. கொஞ்சோ கொஞ்சோ தூரோ ஆஹ் கொஞ்சோ கொஞ்சோ தூரோ திரவி டுர்ட்டு அப்டின் கொஞ்சோ கொஞ்சோ தூரமா இருக்றாங்
சேரி சேரிங் சகோ
ஒரு அக்கா மட்டு பக்கத்துலயே இரு க்றாங்க அவுங்களுக்கு எதுனா தேவன்னா நா குடு ப்ப எனக்கு தேவன்னா அவங் குடுப்பாங்க. அப்டி பக்கத்துலயே இருப்பா
பரவால்ல எல்லாருமே சொந்தக்காரங் மொத கொண்டு எல்லாருமே லோக்கல்லே செட்லாய் டிங்க போல அவுட்டர் எங்கீம் போகாம டிராவலிங் அ மோண்ட் உங்களுக்கு மீதி போல சகோதரி.
ஆமா ஆமா அப்டி இல்லயே. நாங்களே பேசிக்கிறோனன்னு கொஞ்சோ தூரமா இருந்தா ரெண்டு மூண் நாள் வந்து தங்கலாமே இங்கயே இருக்கறதால புடிக்கல.
சேரி சேரிங்க சகோதரி நீங்க வெளியெல்லா எங்கயு போ வந்ததில்லேங்ளா உங்க ஊர வுட்டுட்டு
வேலூர் போவ இவரோட ஊரு வேலூரு போய்ட்டு வருவ
ஓ சேரி சேரிங்க சகோதரி வேற எங்கயும் போனது இல்ல சென்னைக்குள்ளயே சுத்தி பாக்குறீங்க.
அவ்ளோதா சென்னைலே நெறைய இடோ இருக்கு.
ஆமாம சென்னைய சுத்தி பாக்கறதாலே உங்களுக் கு நாள் போதாது. எத்தன் நாள் ஆனாலு பத்தாதும்பாங்க. அத புடதுசு புதுசா எதோஒன்னு வந்துட்டே இருக்கே அங்க சேரிங்க சேரி.
மேரி போனாலேகு ஒரு டைம்குள் ஒரு நாள் ஃபுல்லா ஆய்டு. அங்க போயிட்டு வந்தாலே
சேரிங்க சேரிங்க சகோதரி நீங்க எங்கயாவது லீவு டைம்ல பாப்பாக்கு ஸ்கூல் லீவ் இருக்கும் போது எங்கேயாது வெளிய போவீங்ளா? டிரிப்பு மாரிலா
அப்டி எல்லா போனதுல மெரினா பீச்சுக்கு போவோ கோவலம் போவோ.
சேரிங்க சேரிங்க சகோதரி வெளிய எங்கியுபோ கோவில் அந்த மாரில்லா போன
அதா அந்த மாரி கோவில்லே என்கு அப்டில்ல வீட்லே தொழுகுனா போது.
ஓ சேரிங்க சேரிங்க மசூதிக்கு போவீங்க தானே? சகோதிரி
ஆஹ்ஹா மசூதி ஆம்பளைங்க மட்டுதா பொம்பளைங்க போகூடாது ஆமா நாங்களா வீட்லே பண்ணிப்போ. லேடிஸ்லா வீட்லே பாய்ஸ் மட்டுந்தா போவங்
ஆனா நீங்க நீங்க செய்யற பிரியாணிதா வந்து அல்டிமேட்டா இருக்கு. ஆனா நாங்க செஞ்சா அந்த கைப்பக்கோ வரவே மாட்டிங்கிது.
அது இல்லதே எங்க மாமியார் வீட்ல வந்து அவுங்க பிரியாணி செய்றவங்கதா. ஆட்ரு வந்தா செய்றவங்கதா அதுக்காக நாங்க வீட்டுலல்லா செய்வே மாட்டோ அவுங்கோ செய்ய ஆட்ரு கல்யாண்த்துக்கு போவாங்க அவங்களே அங்கிருந்து சாப்பாடு எட்த்துட்டு வந்துவாங்க. ஒரு பக்கி
அவுங்களும் நாங்களும் சகோதரி நாங்களும் வந்து செய்யலானு ட்ரை பண்ணுவான் ஆனா வந்து பாய்வுட் பிரியாணி மாரி எப்பயுமே வர மாட்டேங்குது சகோதரி அந்த டேஸ்ட்டு நாங்களும் வந்து இதே நாங்க பாய் வீட்டு பிரியாணி எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு யூடியூப்ல டிரெண்ட்ஸ் எடுத்து பண்றன் தான் சகோதரி
அப்புடினா அதா எனக்கே தெரியல அப்டி இல்ல நீங்க அப்டி டேஸ்ட் அப்டின் நெனச்சிற்றீங்க பாய் வீட்டு பிரியாணிதா இப்டி இருக்கு அப்டி இருக்கு அது இதெல்லா நீங்க அவ ஒருத்தவ்ங்க செய்யறத எங்கிட்ட சொன்னாங்க ஆனா நாங்க செய்ற மாரிதா அவ்ங்க சொல்றாங்க பண உங்கோ ஆம் இப்டிதா இப்டி செஞ்சே பட்ட லவங்க போட்டே வெங்காய போட்டே இப்டிதா நாங்களு செய்றோ அது எதுன் தெர்ல உங்களுக்கு அப்டி வித்யாசமா தெரியு துன் நெனைக்கிறே
ஆமா ச இருந்தாலுமே சகோதரி என்னதா இருந்தாலுமே அந்த ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு தனி ஃபீல் தானே சகோ
அவ்ங்கோ செஞ்சு செஞ்சு நாங்கப் பழகிட்டோன்ல இன்னு எங்களுக்கு அதேதா செஞ்சிட்றே டக் குனு செஞ்சு எறக்கிறதால உங்க உங்களுக்கு அது வித்யாசமா தெரி்யுது
ஆமா நாங்க வந்து பொறுமையா நிறுத்தி நிதானமா பண்றோங்க நீங்க வந்து அப்டி கெடையாது நீங்க வந்து அடிக்கடி பண்றதுனால உங்களுக்கு அந்த காலை இப்ப எப்டி உங்களுக்கு சாம்பார் ரச வக்கெற்து பழகிருச்சோ அந்த மாரி உங்களுக்கு வந்து பிரியாணிங்கிறது வந்து ஒரு கை வந்த கலதா
ஆமா எதுக்கெட்த்தாலு பிரியாணி எதுக் கெட்த்தாலு பிரியாணி அப்டின்டு நாங்க அப்டி என்ன இந்த சாம்பாரு சிக்கன்னு பொரியலு அப்டிலா பண்றதோட ஒரே கரி வாங்குறமா ஆஹ் மீந்த கொழம்பு வச் இருது வரு க்கிறக்கு எது தொட்டுக்க வக்கிறதுலா எதுக்கு ஒரேடியா பிரியாணியாவே தாழிச்சிட்லா அப்டின்ற எண்ணந் தா எங்களுக்கு வர்றது
ஓ இல்ல சகோதரி நாங்களுமே அப்டிதா சகோதரி நாங்களுமே ஆஹ் இல்ல சகோதரி நாங்களுமே நா மோஸ்ட்லி இப்டிதா ச சகோதரி பண்ணுவே சாம்பார் ரெசிபி வாரத் துல வந்து இந்த அஞ்சு நாள் வந்து சாம்பார் ரச வந்து வக்கிறத்துக்காக சில சமய என்ன பண்ணுவே காயெல்லா போட்டு அப்டியே வெஜிடபிள் பிரியாணி மாரி பண்ணிருவே இல்லாட்டினா முட்ட இருந்துச்சுனா முட் டய அப்டியே கீறி போட்டு பிரியாணி மாரி பண்ணிருவேனா நீங்க சொல்ற மாரி சாம்பார் ரசப் பொரியல்னு தனித்தனியா சமைக்கனு இதுனா ஒரே வேலை முடிஞ்சிரு நமக்கு
உம் இதுதா இதாலதா நம்ப அப்டி போய்றோ நாங்க
ஆமா நாங்க அடிக்கடி பேச்சுட்டு ஆ அது எங்களுக்கு ஓரளவுக்கு டேஸ்ட்டு வருது இருந்தாலுமே நம்ம காய்கறி பிரியாணி பண்ற மாரிதா வந்து சிக்கன் பிரியாணின் சொல்றாங்க நானு ரெண்டு மூணு தடவ கல்யாண ஆனதுக்கு அப்ற ட்ரை பண்ணே சகோதரி ஆனா எ கணவரு சாப்ட்டு பாத்துட்டு அது வந்து தக்காளி சாத மாரி இருக்குன் சொல்லிட்டாரு
எப்படி செய்வீங்க நீங்க சொல்லுங்க
நா வந்து சகோதரி நா எப்படி யூடியூப் பத்தி எப்படி சகோதரி பண்ணின்னா வந்துட்டு கொஞ்சமா எண்ணய ஊத்தி சகோதரி அதுலயெ நெய் வந்து போட்டுக்க சொல்லிட்டாங்க நெய் போட்டது அப்புறோ சகோதரி நீங்க பிரியாணி சில்சிஸ் பிரியாணி இலை இந்த பட்ட கிராம்பு அதோட இந்த பூவெல்லா அண்ணாச்சி பூவெலா இருக்கல்ல சகோதரி அது எல்லாமே பிரியாணி எல்லாமே போட்டு நல்லா லைட் டா வனக்கி விட்டுட்டு இது வந்து வெங்காயோ இருக்குல்ல சகோதரி பெரிய வெங்காயோ வந்து கொஞ்சோ நிறையா போட சொன்னாங்க அதல்ல நிறையா போட்டு அந்த வெங்காயோ வந்து ஒரு கண்ணாடி பதோ வர்ர அளவுக்கு நல்லா வந்து இந்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பிரியா அந்த வெங்காயோ வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா மெருன் கலரா ஆ னாதா டேஸ்ட் குடுக்கு அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து கண்ணாடி பதோ வந்தாலே போதும்ன்னு சொன்னாங்க
உம் அதா ப்ச் கா அது தக்காளி கொஞ்சோ கம்மி பண்ணிதானே போடுவீங்க தக் தக்காளி நெறயா போட்டதா அந்த தக்காளி சாதம் மாரி அந்த
இல்ல சகோதரி நா வந்து இப்ப தக்காளி இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா தக்காளி வந்து ரெண்டு மூணு பெருசா இருந்த ஒரு ரெண்டு பழம் போடுவ சகோதரி சின்னதா இருந்தேனா ஒரு மூனு பழம் போடுவன் சகோதரி அவ்ளவுதா அந்த வெங்காயோ போட்டதுக்கு அப்புறோ இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போட்டு சகோதரி அதோட கொஞ்சோ சின்ன வெங்காயோ போட்டு அரச்சம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கு ஒன்னு சொல்றாங்க அது மூணுயு அது மூனையு வந்து பேஸ்ட் மாரி அரச்சிட்டு வெங்காயத்தோட வனக்கி விட்டு நல்லா தாளிச்சு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து அதுமே ஒருத்தவங்க சொன்னாங்க சேரி விடு தக்காளி வந்து ரொம்போ மெலிசா கட் பண்ண கூடாதாமா நாலு துண்டா ஓரளவுக்கு பெரிசாதா கட்
ஆமா வதங்கறத்துக்கு ஆமா
ஆஹ் கொஞ்சோ‌ நாளுக்கு துண்டா பெரிசா கட் பண்ணிட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறோமன நம்ம வந்து சிக்கன் பொடி ஒரு ஒரு சில பேரு சொன்னாங்க பிரியாணி மசாலாக்கு வந்து இந்த பட்ட கிராம்பு லவங்கம் மூனயு லைட்டா வறுத்து பொடி பண்ணி அந்த பொடிய போட்டா நல்லா டேஸ்ட் வருங்கறாங்க உண்மையுங்களா
அப்படியெல்லா நாங்க செய்யவே மாட்டோ இந்த பட்ட வெங்காயோ வதக்குவோ அந்த பட்ட லவங்கம் அத பஸ்ட் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சோ நெய் எண்ண போட்டுட்டு ம பட்ட லவங்க போட்டுட்டு வெங்காயத்த போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அப்படியே வதங்கினுக்கும்போது தக்காளி போடுவோ தக்காளி போட்டுட்டு கொத்தமல்லிக் கர் தக்காளி ஒரு அர கிலோன்னா ஒரு ரெண்டு ஒரு வெங்காயோ ஒரு ரெண்டு அந்த மாரி கம்மி கம்மியா கொஞ்சோ மசாலாவே இருக்கு சாப்பாட்டுல அது லைட்டா கம்மி பண்ணிப்பா உம் வெங்காய தக்காளி போட்டா வெங்காய் தக்காளியு ஆ இதுவரு அப்புறோ இந்த பச்ச மொளகா போடுவோ
பச்ச மெளகா அ பச்ச மெளகா அதிகமா போடுவிங்ளா சொல்லுங்ளே கம்மியா போடுவிங்களா
போட்டுட்டு காரத்தூள் போடுவோ மத்
சேரிங்க சகோதரி எ ஏ சகோதரி இந்த மசாலா ஐட்டம் நீங்க என்ன போடுவிங்க மசாலா வீட்லேயே அரச் சு போட்ணுமா இல்ல கடைல வாங்குனது யூஸ் பண்ணுவிங்களா நீங்க
ச்சு வெச்சுப்போ
அது வந்து வரமெளகாத்தூளுக்கு தானே சகோதிரி ஒத்து வரு காஞ்சமெளகா வாங்கி அரைக்கும் போது
புரில எனக்கு
இல்ல சகோதரி இப்பொ வர மெளக வாங்கி நீங்க அரைக்குறிங்கன் பொடிப் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்ன அது வந்து மெளகாத்
அ நா பிரியணிக்கு வெரியு காரத்தூள் மட்டந்தா போட்ணு மத்த எந்த தூளு போடக் கூடாது
சேரிங்க சகோதரி உங்களுடன் பேசு ரொம்ப மகிழ்ச்சி சகோத்ரி நம வேறொரு அழைப்பில் இத பத்தி தொடர்ந்து பேஸ்லா சகோதரி
ம் நன்றி சகோத் உம் நன்றி
இரு டீ வச் தரே